அலெ அலெ கேட்குது காலை வணக்கம் தோழி காலல எழுந்து என்ன ஸ்பெஷல் உங்க வீட்ல இன்னைக்கி
இன்னிக்கா இனி மேலதா முடிவு பண்ணணுங்க நீங்க உங்க வீட்ல
இதேதா இன்னு பண்ணவேல இதுக்கு மேலேதா அப்டிங்களா மத்தியானோ லன்சுக்கு என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சாச்சு இந்த வெஜிடபிள் இருக் ஏ வெஜிடபிள் பிரியாணி பிரிஞ்சு மாரி செய்யலா சிக்கன் ஃப்ரை பண்ணலாட்டு அனா க ஆமா சி கன் வெஜ்ஜு பிரியாணி அதா அந்த இது சொல்லுவாங்க வெஜ்ஜு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டு கூட சிக்கன் பண்ணலா மத்தியானத்துக்கு யோசிச்சாச்சு நீ இப்பதா காலையில டிஃபன் என்ன ப இப்பா என்ன இன்னு யோசிக்கல என்ன பண்ணலா அப்டின்ட்டு
சேரி சேரி நீங்க எந்த ஊருங்க
நா சென்னை
சென்னைங்களா ஓகே நா கோயம்புத்தூருங்
அப்டிங்களா இந்த கோயம்புத்தூர் பாஷ நல்லா இருக்குமே இத பேசும்போது
எனக்கு அவ்வளாக்கு வராதுங்க அ இப்பதானுங்க செட்ல மூணு மூணு வருஷோ ஆச்சு அதுக் ஃபுல்லா ஃபுல்லா வந்துராதுங்க அதுக்கு முன்னாடி திருப்பூருங்க
திருப்பூர் ஆ பரவால்ல அந்த வாானியம்படி பேர நா போயிட்டு
இல்ல இல்ல கோயமுத்தூர் பக்கத்துதா இருக்குது திருப்பூர்
திருப்பூர் ஆ சாரி சாரி நா வ இந்து அது அது அது வேற ஒரு நெனைச்சுட்டே ஓகே ஓகே
சேரி சேரி செரி
ம் இதுலயு இப்ப நா வந்து துணி மடிச்சுட்ருக்கே அததா சொல்றேனே டிஃபன பத்தி யோசிக் க்கவே இல்ல என்ன பண்ணலா அப்டின்ட்டு துணி துணி மடிச்சுட்டு இருக்கே
ஓ இல்ல வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபுங்களா செரி செரி செரி கு நானு ஹவுஸ் ஒயிஃப்தாங்க
ம் அதா கொழந்தைங்க ஸ்கூல் போயிட்ருக்காங்க இன்னிக்கு லீவ் ஆச்சே எல்லா தூங்கி இப்போ தா முழச்சுட்டு இருக்குதுங்க ஒன்னு ஒன்னா இ ஆ ஒருத்தி ஒருத்தி வந்து சிக்ஸ்த்து போயிட்ருக்கா ஒருத்தி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டட் போயிட்ருக்
செரி ஓகேங்க எ பைய ஃபோர்த்து ஸ்டாண்டடுங்க
அப்டிங்ளா
அப்றோ எதுவு சொல்ல வந்தேன இங்களுக்கு அதா டிஃபன் என்ன குடுக்கலா அப்டின் யோசிச்சுட்ருக்குமா சர் இந்த மால்ட் இருக்கே அத அடிச்சி குடுத்துடலாமான சீக்கிரமா சாப் வாங்க மதியானோ அத குடுக்கலாமா இல்ல பால்ல வெறு பாலு பாதமு குடுத்துலாமான்டு யோசிச்சிட்டுருக்கே ஏனா அவங்க அப்பா வேலைக்கு போயாச்சி இருக்கது மூணு பேருதா அவ்ங்களுக்கு அத வந்து அந்த பிஸ்கெட் லேன்க்கு போறாங்க அவ்ங்க அதா லீவுனால நமக் கே வேணும்னா நாம எடுத்துக்கணு அவசியன்றப்போ நாமளே எடுத்துக்கணு ஈவ்ன்றதுனால்ல அதா போயிருக்காங்க இன்னைக்கி சேவ நம்ம மூணு பேரு தானே சாப்பில்லா ஏதாவது அப்டின்னு யோசிச்சிட்டு இருக்க பாலை குடிச்சிட்லாமா சீக்கிரமா சமையல் பண்ணி சாப்டிர்லாமா
செரி செரிங்க
எ மறுபடியடி இட்லி ஊத்தி குடுக்கலாமா எதுவமே யோசனைலையாவே இருக்கு இன்னு எது து முடில எடு எடுக்கல ம் நீங்கனு அதே தானா யோஸ்
ஆங்க ஆ நா இப்போதா காஃபி போட்டு குடுக்குறேங்க ஜட்னிக்கு ரெடி பண்ணிட்டுருக்கே சாப்டுட்டு போவோங்க என்ன எடுக்கிறது அப்டின்னு சொல்லி
மேதர்லா சிக்க
அத பிஷ் எடுக்கலாமா அப்டின்னு ப்ளா இருக்கேங்க
ம் ம்
ஆ என்ன பண்ணதுன்னு பாத்துட் இருக்கே
ஃபிஷ் எடுத்தா மீன் குழம்பு தானா மீன்
ஆ ஹ மீன் குழம்புதாங்க ஒயிட் ரைஸூ மீன் குழம்பு வெச்சன்னா ஆ மீன் கொழம்பு வெச்சா அவங்க தம்பி சாப்ட மாட்டாங்க ஆ பிஷ் ஃப்ரை மட்டு தா சாப்பிடுவாரு அவரு ஆமா ஆமாங்க மீன் கொழம்பு வச்சு அது ஒரு சிரமோ ரசம் வெக்கோணு இல்லாட்டி தயிர் வேணும்பா
தயிர் சாப்பிடும் அந்த மீன் சாப்டக் கூடாதே
ஆ சாப்ட கூப்டாதனு சொல்லுவாங்க கேக்க மாட்டாரு கூடாதுதா ஓகே ஓகே
தயிர் சாப்டும்போது அந்த மீன் சாப்டக்கூடாது அப்டியே சாப்டாலு தயிர் சா அந்த மீன் சாப்டாலு தயிர் சாப்பிட்றதுக்கு மூணு மணி நேரத்துக்கு அப் ப்றமா தா அந்த தயிரே சாப்புட்ணு அப்டின்னு சொல்லுவாங்க சாப்டக்கூடாது
நீங்க நீங்க எந்த ஏரியா சென்னையில
சென்னையில வன்னாரப்பேட்டை
வன்னாரப்பேட்டைங்ளா செரி செரி ஓகேங் ம் ம்
ம் அந்த எம் சி ரோடுனு தா சொல்லுவாங்க ஃபேமஸான ஏரியா அது
செரி செரி செரி செரி அப்றோ சொல்லுங்க மீன் குழம்பு நீங்க எப்டி வைப்பீங்க ரெசிபி சொல்லுங்க மீன் குழம்பு எப்டி வைப்பீங்க
அதேதா நா கேக்கணுன்ட்டு வந்தே அந்த கோயம்புத்தூர் ஸ்டைல்ல வைப்பீங்களா மீன் குழம்பு எப்டி
ஆ நாங்கா நா வந்து அரச்சு வைப்பே
அதேதா அரச்சு நா என்ன பண்ணுவே அந்த வெங்காயோ தக்காளி தேங்கா
சில வேரு அரைக்கவே மாட்டாங்க சுத்தமா அரைக்கவே மாட்டாங்க
அது என்ன அந்த திக் க்னஸே இருக்காது ம்
ஆ எனக்கு அது புடிக்கவே புடிக்காது தண்ணி மாரி இருக்கு எனக்கு அரச் சு வச்சாதா புடிக்கு
தக்காளி பச்ச மொளகா கொஞ்சோண்டு தேங்காய் இஞ் இது தேங்கா அதுக்கப்றோ பூண்டு கொஞ்சோ கொத்தமல்லி கொத்தமல்லி தழைகள் போட்டு அரச்சி எடுத்ததுக்கு அப்புறமா தாளிக்க மாட்டே குழம்ப நானு தாளி அத அரச்சி எடுத் எடுத்துருவோ நாங்க அரச்சி எடுத்ததுக்கப்றமா பாத்தரத்துல அந்த அரச்ச விழுந்த போட்டுட்டு புளி ஊர வச்சுருக்கவோ புளிய கரச்சு ஊத்தி மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் அந்த மீன் குழம்பு மசாலா கலந்த மொளகாத்தூள் இத்தனையு போட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கு மேல கொத்தமல்லி தழ கருவாப்பில்ல தழ அதுக்கப்புறமா பச்ச மொளகா கீரி போட்டு எண்ணெ மேலே ஊத்தி அடுப்புல ஏத்திருவோ அது நல்லா கொதி ஆமா கொதி வரும்போது அந்த ஸ்மெல் நல்லா வரு அந்த மீன் குழம்பு ஸ்மெல் நல்லா இருக்கு அது நல்லா அந்த கொதி முடிச்சதுக்கு அப்புறமா எறக்குற சமயத்துல மீன் போட்டு மெயின் மாங்கா சீசன்ல மாங்கா மாங்காவு மீனு போட்டு அத மூடி வச்சு அந்த சிம்முல வெச்சு விட்ருவோ அது அப்டியே அது வெந்து வெந்து வெந்து அந்த கொழும்பு கொதிச்சு கொதிச்சு அந்த எண்ணெ அப்டியே பிரிஞ்சு வந்துரு தனியா
செரி செரி செரி செரிங்
தலன்ருக்கு அந்த அந்த மாரி எனக்கு பிடிக்கு தாளிக்கல்லா மாட்டே சில பேர் தாளிக்கிறாங்க அது
ஆமா ஆமா தாளிப்பாங்க ஆமா அ அந்த மாரிதா உளுந்து பருப்
தண்ணி ஊத்தி கடுகு வெந்தையோ கேக்குதா
கேக்குது சொல்லுங்க
எண்ணைய ஊத்தி கடுகு போட்டு வெந்தையோ ஆ கருவேப்பில மெயினு மெய்னா கருவேப்பில
ஆமா ம்
சின்ன வெங்காயோ கொஞ்சோ அவ்ளதா அத வணக்கி விட்டு அப்படியே அதுக்குள்ளே ஊத்திடுவே என்னோட ரெசி ப்பி அப்டின்னா ஆ பச்ச வெங்காயோ இருக்கு பாருங்க பச்ச வெங்காயோ ஆ பெரிய வெங்காயமே எடுத்துக்குவே இல்ல சின்ன வெங்காயோ அந்த மாரி எடுத்துட்டு பச்ச மொளகா மெளகு ஆ தேங்கா சீரகோ சோம்பு இது மட்டுந்தா அரைப்பே பூண்டு இஞ்செல்லா அரைக்கவே மாட்டே பூண்டு வந்து தாளிக்கும் போது மட்டு போட்டுக்குவே அந்தோட வணக்கும் போது ஆ இஞ்சி போட மாட்டே
பூண்டுங்க சேத்து போட்டாலே அது வேறு குருமான்ற பதத்துக்கு போய்டு அது அதா பூண்டு மட்டு தா போடணு இஞ்சி போடக் கூடாது
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க அதனால அந்த மாரி அது மார அப்ப பண்ணி அது வந்துட்டு தாளி அப்படியே கையோடையே தாளிச்சு அதுலேயே ஊத்திருவே அந்த மசாலாவ வெங்காயோ பூண்டு போட்டு வறுக்க வறுத்துட்டு அந்த மசாலா ஊத்தி விட்டுருவே வெங்கா யோ தேங்கா பச்ச மொளகா சோம்பு அ மெளகு சீரகோ இவ்ளோ மட்டுந்தா அப்புறோ அந்த பொடி வந்துட்டு அ ஆ மஞ்சத்தூளு மிளகாத்தூளு தனியாத்தூளு இது மட்டுந்தா அது மட்டு போட்டு உப்பு போட்டு கொதிக் கொதிச்ச ஓண்ணே மீன் அ நல்லா கொதிக்க வெச்சுட்டு புளிய கரைச்சுர்னு பாத்தீங்களா புளியு தக்காளியு மறந்தே மறந்துட்டே புளிய ஊற வச்சிருப்பே புளிய கரைச்சி ஊத்திருவே அந்த வணக்கும் போது தக்காளிய ரெண்டு மூணு போட்டு வணக்கிட்டு அப்டியே நா அரைக்க மாட்டே தக்காளிய
ம்
அப்டியே வணக்கிட்டு அதுலயே அப்டியே ஊத்திருவே மெயினா புளியு புளியு தக்காளியு தா மீன் கொழம்புக்கு
சரி தோழி
அப்புறோ அதுல வ கொதி கொதிச்சோன்னே அதை போட்டு இறக்கிறுவங்க அவ்ளதாங்க என்ன ஸ்பெஷல் செய்வீங்க நீங்க
எனக்கு எல்லாமே ஸ்பெஷல் தா பண்றது எல்லாமே எல்லாமே பண்ணுவே இதுதா பண்ணுவே அதுதா பண்ணுவேண்டு இல்ல எல்லாமே பண்ணுவே அது ஆமா பிரியாணி வெஜ்ஜூ எல்லாமே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாமே ஒரு அந்த கை கரெக்டா இருக்கு அப்படி மசாலான்றதுனால எப் எப்பவுமே பவுடரு அந்த வெளியில இருக்கிறது எதுமே சேக்க மாட்டே வீட் ட்ல எப்பவுமே நார்மலா செய் வீட்லதா ஆ அதுக்குன்ட்டு நா தனியா எல்லா அரைக்கவே மாட்டே தோழி மசாலன்றதே இல்ல தனியாலா அரைக்கிறதே இல்ல நாம் வதக்குறோ இல்லயா அதுலே அந்த நம் அந்த அந்த பிரியாணியோட தன்மை அதுல வந்துட்ணு அந்த மாதிரி வதக்கனு அதுல போடுறது வெறு நானு சக் மிளகாத்தூள் அந்த காரத்துக்கு போடுறோ பாருங்க மிளகாத்தூள்
அ ஆம்
அது சக்தி மிளகாத்தூள் மட்டுந்தா சேப்பே மத்தபடி அந்த வே வேணுனா அந்த அந்த எது ஸ்மெல்லு அந்த மட்டன் ஸ்மெல்லு சிக்கன் ஸ்மெல் போறதுக்காக கரம் மசாலா பாக்கெட்டு இருக்குதுங்ளையா அது மட்டும் கொஞ்சோ ரெண்டு ஸ்பூன் அவ்ளவுதா மத்தபடி வெளியில இருந்து எதுவுமே சேக்க மாட்டே எல்லாமே வீட்டுலதா அதுல மெயின் அந்த பிரியாணி டேஸ்ட் இறங்கறதுக்கு நாம தாளிக்கும் போது அந்த வெங்காயோ இருக் இல்லையா அந்த வெங்காயோ வந்து தீயாம
ம் ம்
கலர் அந்த அப்டியே அந்த கருத்து போன கலர்ல வரணு அது எவ்ளோ அந்த மாறி அந்த வெங்காயோ வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இறங்கு நமக்கு பிரியாணி டேஸ்ட்ட்டு அந்த வெங்காயத்தில தா இருக்கு மத்தபடி வெளியில இருந்துலா எதுவுமே வாங்கி போட மாட்டே நானு
ஓகே ஓகே ஓகேங்க
வெங்காயத்த நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்டு அதுலே க கர மசாலா சக்தி மசாலா எல்லா போட்டு பாத்திரோ தனியா வச்சுருவே நா அந்த வெங்காயோ அந்த பதத்துக்கு வந்ததுக் அதுக் அப்றமா இந்த மசாலாவ தூக்கிபுற இந்த எண்ணெய்ல நல்லா வதக்கணு வதக்கனதுக்கு அப்றோமா நாம மட்டனோ சிக்க கனோ அதையும் போடணு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கர மசாலா அவ்ளோதா நீங்க வேணா பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க அந்த டேஸ்ட்டே தனியா இருக்கு வெளியில இருந்து எதுவுமே போடாதீங்க இதுலயே அந்த பிரியாணி ஒடைய ஸ்மெல்லு அந்த டேஸ்ட் எல்லாமே வந்துரு
சரி சரி சரிங் ஆஹ நா இ நான எவ்ளோ நா நிறையா டைம் செஞ்சிருக்கே நானு பயங்கரமா சமைப்பே நானு நிறைய டைம் செஞ்சிருக்கே பட் எனக்கு என் செபஸ்டிகேஷன் அப்டின்னு சொன்னா என்ன ஒரு முஸ்லிம் வீட்டு பிரியாணி அப்படிங்கற மாதிரி இரு ஓ என்ன செஞ்சாலுமே அவங்க அது எப்டி இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கு அத்து மாறி நம்மளுக்கு
அதேதா பா அதேதா பக்குவம் அதுல பிரியாணியோடய ஸ்பெஷல் அவங்க எதுவுமே நாங்க எதுவுமே வெளியில இருந்து சேர்க்கவே மாட்டோ நாங்க அந்த வெங்காயத்துலயு நாம்ம தாளிக்கிற அந்த தாளிப்புல தா அந்த டேஸ்ட்டே எறங்கு மோஸ்ட்லி முஸ்லிம் வீட்டுல வெளியில இருந்து பாக்கெட்டே வாங்கி போட மாட்டோ நாங்க பெரிய பெரிய இவ்ங்க செய்றதே அந்த மாதிரி தா
செரி செரி செரி சரிங்க
தோழி நேரம் ஆயிடுச்சா கொஞ்சோ பாருங்க தோழி எனக்கு அடுத்த கால் வருது கொஞ்சோ பாருங்
ஆ ஆமா ஆமா ஆயிடுச்சுங்க ஓகேங்க நீங்க கால் பண்றதா இருந்தா பண்ணுங்க
ஆ நா பண்ற தோழி இப்ப கொஞ்சோ வெளியில போற வேலை இருக்கு நா வந்து உங்களுக்கு கால் பண்றே கண்டிப்பா தோழி நன்றி தோழி